ஹலோ ஹலோ ம் ஹாய் எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கு நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்க சாப்பிட்டீங்ளாம்
உம் சாப்டுட்ட நீங்க சாப்பிட்டீங்களா
இல்ல நா லேட்டாத சாப்பிடுவோ மேரேஜ் ஆயிச்சா
அயிடிச்சி
ஆ எல்ல பேபிஸ் இருக்காங்க மேரேஜ் ஆயிடுச்சி பேபிஸ் இருக்காங்களா எத்தன பேபிஸ்
ஒன்னே ஒன்னு
ஓ அப்டியா ம் பேபிஸ் என்ன பண்றாங்க
இப்போதா எயிட் மன்த் ஆகுது சோ கம்முன்னு படுத்துருக்காங்க
ஓ அப்டியா ஓகே ஓகே அப்பறோ என்னா வேற எதாது ஜாபுக்கு போற மாரி ஐடியா இல்லயா
ஆல்ரெடி ஜாப் பாத்துட்டு இருக்கே
ஓ இது பாட்டைம் ஜாபா பாத்துட்டு இருக்கீங்களா
ஆமா உங்களுக்கு
இல்ல நா ம் வீட்லதா இருக்கே வர்க் ஃப்ரம் ஹோம் வர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தா தேடீட்டு இருக்க எனக்கு வந்து ரே டூ பி எனக்கா
ம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க மாரி இருக்கு
இதுலா ஒன்னு பெ த டி இது இதுல பண்ணிருப்ப
ஓகே ஓகே நா இப்பதா ஆஃபிஸ் தேடிட்டு இருக்கெ ஆக்சுவலா
ஓ
ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கெடச்சுதுன்னா ஒரு கம்பெனிக்கு போகலாம் அப்டின்னு சொல்லிட்டு
நானு வேல தேடிட்டுதா இருக்கே டைமிங் எனக்கு செட் ஆகல பேபீஸ் வேற இருக்குது எனக்கு அதனால செரி அவ்ங்களையு பா க்கணு அப்பிடின்றதுனால டைமிங் செட் ஆகல டைமிங் செட் ஆயிருச்சுன்னா நா அதுக்கு தகுந்த மாரி நா போய்ட்டு வருவ
அப்பிடிங்களா சோ எந்த மாதிரி வேல தேடிட்டு இருக்கீங்க
எம் எதா படிப்புக்கு தகுந்த மாரி நா ம் நா வந்து பி காம் முடுச்சு இருக்குற என்ன வர்க்கா இருந்தாலு ஓகே தா அப்பிடின்ற மாரி இருக்கு
ஓகே பட் வேற ஊர்ல எங்க்யாவது பாக்குற மாரி இருக்கீங்களா இல்ல உங்க ஊர்லயே பா
எங்க ஊர்லயே பா க்கற மாரிதா இருக்கு வேற ஊர்ல பாக்குற அளவு எல்லா போய்ட்டு வர அளவு எலா வசதி கெடையாது எனக்கு எனக்கு வந்து ட்வின் பேபீஸ்சு இப்பதா அஞ்சு வய்சே ஆகுது அஞ்சு வய்சே இப்பதா ஆகுது ஸ்கூலுக்கு ஆ அனுப்வுடணு கீல்க் கூட்டு வரணு ஹோம் வர்க் சொல்லி் குடுக்கணு
ஓகே
அதனால ரெண்டெத்தியு வெச்சு சமாளிக்கெணு மை ஹஸ்பண்ட் ஏங்கூட இல்ல மை ஹஸ்பண்ட் சென்னைல வர்க் பாக்குறாரு
ஓ
அதனால இங்யே லோ கல்லா அவருக்கு சப்போட்டா நிக்கெணுன்றதுக்காக நா இங்கே தேடிட்டு இருக்க
சூப்பர் நல்ல இனிஷ்யேட்டுவ் எடுத்திருக்கீங்க
ஆமா படிச்சிருந்து அப்ப நம்ப ஒண்ணு இல்லாம உதவாத வீட்லயே இருந்தா எல்லா மே போய்டுல்ல படிப்பு எல்லாமே போய்டு
ம் கரெக்ட்
ல செரி நம்ப படிப்பு அவங்களுக்கு ஹெல்ப்புக்காக இருக்குதொ இல்லயோ நம்ப நாலேஜு வளர்க்கணுன்ற துக்காகவாது நம்ம வ வேலெக்கி போலா இல்ல படிப்பு டச்சு உடாம இருக்கறதுக்காகவு வேலெக்கி போணு அப்பிடின்ற ஆனா ப்ரொடெக்ஷன் வர்க்குக்கு எல்லா போலான ஆனா முக்காவாசி கான்ட்ரக் ட்ல தா போகுதுன்றதுனால நா இந்த வர்க்குக்கு போறது கெடயாது
ஓகே கொழந்த வெச்சுட்டு வெளில வேலெக்கி போறதுனாலே கஷ்டொந்தா
அ கஷ்ட் அதும் ஓகே மை ஹஸ்பண்டு போகாத அப்டின்றாரு நானா சொன்ன மா என்னால வீ வீட்லயே இருக்க முடியல எனக்கு எத்தின வருஷமா நா ஏழு எட்டு வருஷமா வீடலயேதா இருக்கற என்னால மெயின்டென் பண்ண முடியல எனக்கு போர் அடிக்குது அப்டின்னா ஓ விருப்பம் நீ என்ன வேணா பண்றையே பண்ணிக்கோ என்ன சீண்டாத அப்படின்னுட்டாரு
ஓ
நானு தேடி போவ என்னாச்சினு கேப்பாரு புட்டுக்கிச்சி இன்னுவேன் உனக்கு இதா பொழப்புதா போ அப்படின்னுட்டு போயிடுவாரு பல நேரத்துல ஃபோன் பண்றேன்னு சொல்லுவாரு ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்கன்னா திருப்பி அவுங்க கால் பண்ண மாட்டாங்க சரி நானு அப்படி விட்ருவ எதுவு சொல்ல மாட்ட இவரு நா போ பிரச்சன இல்ல போகலனாலும் பிரச்சனைக்‌‌ இல்ல
ஓகே
எங்க அம்மா இருக்காங்க கூட பாத்துக்க அதனால சரி ஒரு மினிமம் பத்தா ஒரு அஞ்சு மணி மூணு மணிக்கு பசங்க ஓடி வந்துரும் மூணு மணிக்கு வந்துடுச்சுன்னா ஒரு மூணு மணி நேரம் ந ஒரு ஆறு மணிக்கு விட்டாங்கன்னா கூட மூணு மண்நேரம் அவங்க பாத்துக்குவாங்க இல்ல
ஓகே
அதனால
ஓகே பட் குழந்தையு பாத்துட்டு வேலைக்கு போணுன்னா கஷ்டம் தானே
கஷ்டந்தா இருந்தாலு நமபளுக்கு இப்ப கெடைச்சாதா வேலை அப்ப போக போக அந்த வேலைக்கு வந்து புள்ளைங்க வளர வளர தேடும் போது அப்ப கெடைக்காது வேல இப்பயே தேடி வச்சுக்கிட்டேன்னா நம்மளுக்கு இப்பயே நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சோம்ன்னா வளர புள்ளைங்க வளர வளர அந்த வேலைக்கே கண்டினியூவ போயிட்டு இருக்கலாம் இன்னும் வயச ஆயிடுச்சு அப்படின்னும் போது வயசு அப்படியே நாப்பது ஐம்பழ ஸ்ல தலது வயசு முப்பது வயசுக்கு மேலே முப்பது இல்ல முப்பத்திஞ்சு வயசுக்கு மேல போயிடிச்சினாலே நம்மளுக்கு வேலை கிடைக்கிறது ரிஸ்க் தானே
கரெக்ட்
வயிசு அவுங்க மின் மினிமம் பாத்தாலே வயசுதா எதிர்பாரக்குறாங்க எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன ஆ எக்ஸ்பீரியன்ஸி உங்களுக்கு என்ன ஏஜ்ஜி இதேதா பாக்கறாங்களே தவர நம்பளுக்கு என்ன நம்பளுக்கு சுச்சுவேஷனு என்ன நெலைம அவங்க அத பாக்க போறதுல்லல்ல ம் மெனிஸ் எஸ்பீரியன்ஸ் தா கே்கறாங்க ஃப்ரஷர்ஸ் யாருமே இப்போ அலோவ்டே கெடையாது ஃப்ரெஷஸ்ர்க்குன்னு பாத்தன்னா மினிமம் பாத்தா ஒரு நாலாயிரந்தா குடுக்குறேன்றா சோ அந்த நாலாயிரத்துக்கு நம்ப ஊட்லே உக்காந்திட்டு போய்ட்ல்லாமே இதுக்குனு பஸ் காஸ் போட்டு போணுமா அப்டின்ற மேரி நம்ழளுக்கு மைண்ட் அப்டியே ஃபுல்லா பிளாங்க் ஆயிடு
ம் கரெக்ட்டு ஆனா இதுக்கு இதே மாதிரி வேலைக் கு போறதுக்கு தா நம்ம புள்ளைய நம்ம படிக்க வச்சுட்டு இருக்கோ
நம்ப புள்ளைங்கள படிக்க வக்கிறோ பின்னாடி நம்பள வந்து எப்டின்னா நம்ம அவுங்க வந்து மத்தவங்கள நம்பி இருக்கம் அவுங்களே நம்பி வாழ அவங்களே நம்பி வாழ வாழ கூடாது இவங்களு போல்டா வாழ வாழணுன்றதுக்காக தான நம்ப படிக்க வக்கிறோமே அதே மாரி தான எங்களையு படிக்க வச்சாங்க எங்க வீட்லயு
கரெக்ட்டு
எங்க ஹஸ்பண்ட் அதையு எங்க அம்மா இப்பயு சொல்றாங்க ஒனக்கு ஒரு வேல நீ தேடிக்கோ நீயு நீ எல்லாமே பாத்துக்குவ ஒன்ன பத்தி எனக்கு தெரியு ஓ நீ எல்லாமே பாத்துக்குவ உங்க ஹஸ்பண்ட நீ நம்ப மாட்ட அப்டின் சொல்லீட்டு அவுங்களே சொல்லிட் டாங்க இப்ப வரைக்கு எ ஹஸ்ப் பண்ட் எனக்கு தா சம்பாரிச்சு குடுத்துட் தா இருக்கறாரு இருந்தாலு நம்பலன் சொல்லீட்டு அவருக் சப்போட் பண்ணா அவருக் கொஞ்சோ ஒரு ஆறுதலா இருக்குமே நம்ப பொண்டாட்டி சம்பாதிக்கிறா நம்ம கஷ்டத்த நம்பி அப்டின் சொல்லீட்டு அவரு மனசு கொஞ்சோ ஆறுதலா இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக தா நானு வேலைக்கு போகணுன்ற ஒரு ஆர்வமே வந்துது வந்தா இங்க வலிக்கிது என்ன ஒர்க் அந்தளவ்க்கு ஆனா நைட் ஷிஃப்ட்டு கெடயாது நைட் ஷிஃப்ட் மட்டு வேண்டா அப்டின்ட்டு
ஓ
அப்டே ப்ரொடக்ஷன் ஒர்க் இருந்தாலு ஓகே தா கொஞ்சோ க சம்பளோ கட்டுப்படியாச்சுன்னா நா ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கே போயிடுவே சம்பளோ கட்டுப்படி ஆகலன்னா நா அங்க போக மாட்டே நீங்க வந்து இப்ப முன்னூத் தம்பர்ருபா குடுக்கறாங்க அப்டின்னாக்கா அவ இப்ப கான்ட்ரக்ட்காரவ் அம்பர்ருவா எத்துக்குன்னு முன்னூர்ருவா குடுப்பாரு நீங்க ஒரு நாளைக்கு அம்பது ருபா எடுத்தாலே அ முப்பது நாளைக்கு கணக்கு பண்ணி பாத்தன்னா ஒரு இரவத் தார் நாள் தா வேலன் வெச்சுக்கங்கவே இது நால் நாள் லீவு இரவத்தார் நாள் வேலைக்கு போவ கணக்கு பண்ணி பாத்தாலேக்கே ஆயர்த்தி முன்னூர்ருபா அவனுக்கு லாபம் போய்டுது நம்பளுக்கு வந்து ஒ எட்டாய்ரோ ஏழாய்ரோ அப்புடி வருது அந்த எட்டாய்ரோ ஏழாய்ரோ நம்ப கஷ்டப்பட்டு வேல செஞ்சு நம்ப வேர்வ சிந்தி நம்ப ஒழைக்கிறோ ஆனா அவ ஆயர்த்தி முன்னூர்ருவா அவ சேத்து வுட்ட ஒரு காரணத்துக்காக அவ எட்த்துன் போய்டுவா அந்த அந்த ம் அந்த கெஸ் பண்ணிக்கிட்டு தா நானு அந்த ஆயர்த்தி முன்னூர்ருவா அவனுக்கு எதுக்கு நம்போ சோ சம்பார்ச்சு குடுக்கணும்ன்ற மேரி கெஸ் பண்ணிக்கின் தா நாங்க ம் கான்ட்ரக்ட்ல போறதில்ல
பேசாம நீங்க காண்ட்ரேக்ட் எடுத்து பண்ற மாதிரி பாக்கலால்ல சும்மா மத்தவங்க வேல செய்வாங்க உங்களுக்கு ஒரு ஆயரத்தி முன்னூர்ருபா வரு
எனக் அது மேரி தெரியாது நா அது மேரி எட்த்ததுங் கெடயாது ஆனா வந்து எனக் எங் ஃப்ரெண்ட்ஸுங்கள கூட்டுட்டு நா வேலைக்கு வர வாடி வேலைக்கு போகலா மத்தவல்லா சொல்லிட்டுக்குறா மத்தவிய வரன் தா சொல்லுவாளுங்க ஆனா வந்து அவுங்ளுக்கு செட்டாகனு அவங்களுக்கு கட்டுப்படி ஆச்சு எனக் கட்டுப்படி ஆச்சுன்னா அவுங்களுக் கட்டுப்படி ஆச்சுன்னா ஓகே அப்டின் போவோ இல்ல நா ஃபஸ்ட்டு மொத இன்டர்வ்யூ அட்டன் பண்ட்டன்னா செட்டாவலடின்னா செரி ஓகேடி அப்டின்ட்டு போய்டுவாளுக
ஓ கூட ஃப்ரெண்ட்ஸு அதே மாதிரி வேல வேல தேடிட்ருக்காங்க அவுங்களுக் கு வந்துட்டு நீங்க செட்டாகலன் சொன்னா தா அவுங்களு வந்துட்டு
ம் போமாட்டாங்க ம் விட்ருவாங்க அவுங்ளுக் தெரியுல்ல நம்ப எதனால என்னா ரீசன்னு சொன்னா நா எல்லாத்தயு சொல்லிடுவே சொல்லிட்டு எனக்கு செட்டாவலடி உனக் ஓகேவா அப்டின்னுவ அப்ப நீயே போல அப்ப நா மட்டு போய் இன்னா பண்ண போறேன்ருவாளுக அவ்ளோதா முடிஞ்சிருச்சி கத அத்னால் நாங்க போ மாட்டோ போனா கும்பலா போவோ அப்டின்ற மேரி
அதுக்கு நீங்ளே எதாவ்து பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்லால்ல
இல்லைங்க ஜென்ஸு தொண இல்லாத நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது நா வந்து பிஸ்னஸ் பண்றதுக்கு சாம்ப்ரானி பிஸ்னஸ் பண்றன் சொல்லிட்டு பண்ணே எங்க ஃபேம்லில நா ஃபே ஃபேம்லில சப்போட் பண்ணாங்க ஆனா வெளிய வெளிய போய்ட்டு நம்ப குடுக்கணுன்னாக்கா இப்ப ஃபேம்லிக்குள்ள மட்டுந்தா என்னால குடுக்க முடிதே தவர வெளி உலகத்துல குடுக்க முடியில அப்டி குடுக்கன்னாந்தா ஒரு வண்டி வேணு அ ஒரு ஜென்ஸோட தொண வேணு
இப்பதா ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்குல்ல ஆன்லைன்ல பண்ணலால்ல
எனக்கு அதை அப்டி அப்ளை பண்ணணு எப்டி போகணும்னு தெரியல இது வர இல்ல ஆன்லைன் பிசினஸன்னு ஒன்னு இருக்குது ஆனா இது போய் நம்மளா போயிட்டு அந்த டெலிவரி குடுக்குற மாதிரி இருந்தா என்ன பண்றது அப்டின்ற மாரி ஒரு யோசனை வந்துட்டு இருக்குது அதனாலதா நா எதுவு பண்ணாம இருக்கே
இல்ல இல்ல நீங்க வந் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்க இடத்துக்கே வந்துட்டு அவங்க பிக்கப் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க நீங்க வந்துட்டு ஜஸ்ட் ப்ராடைக்ட் என்ன வச்சுக்கீங்களோ அதை எப்டி டிஸ்பிளே பண்ணிருக்கீங்களோ வெப்சைட்ல இல்ல ஆன்லைன்ல அதே மாதிரி பேக் பண்ணிட்டு கிளீனா உடையாத மாதிரி பேக் பண்ணிட்டு நீங்க வச்சுட்டு அ நீங்க ஆர்டர் உங்களுக்கு வர வர நீங்க என்ன பண்ணலாம்டெலிவரி பசங்க உங்க வீட்லயே வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க பண்ணிட்டு போயிட்டு அவங்க போய் டெலிவரி பண்ணிடுவாங்க
ஓ அப்டியா அது எனக்கு தெரியாது எனக்கு அது சொல்லி் கொடுக்கதுக்கு இங்க ஆளு எனக்கு தெரியல அதனால நா அத பண்ணல இல்லன்னா அத எப்பயுமே பண்ணிட்டு இருப்பே
ஆன்லைன்ல பண்ணணும்னா ஃபஸ்ட் ப்ராடைக்ட் நல்லா இருக்கணு ரெண்டாவது வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு மத்த பொருள் கூட கம்பேர் பண்ணக்குள்ள இப்போ நீங்க பிளேட் ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பராணி சொன்னேங்க சாம்பிராணி மாரியே ஆன்லைன்ல போய் பாத்தீங்கன்னா நூறு பேர் சாம்பிராணி விப்பாங்க சோ அதுல உங்களது வந்துட்டு நல்லா இருக்கணு
ஆமாப்பா அதே மாரி வாசனை நல்லா இருக்கணு அதே மாரி நெறைய வந்து ப்ராடக்ட் வந்து கட்டுப்படிகிற மாரி அமௌண்டு கம்மியா இருக்கணு அவங்க அத மாரி பாற அதே மாரி ரிவியூ வந்து மெயினா ரிவியூ பாப்பாங்க
நம்ம நல்ல பொருள் கொடுத்தாலே ரிவியூ் தானா நல்லபடிய வரு
அதா இல்ல நல்ல பொருள் கொடுத்தா ரிவ்யூ தானா வருனுல்ல இப்பதா நம்ம முத முத பர்ச்சேஸ் பண்றோ அப்டின்னு போது ரிவியூ நம்மளுக்கு கம்மியா தானே வரு ஒரு வாட்டி தான நம்ம பண்ணிருக் அப்பரோ அப்டின்ற போது இதுக்கு நம்ம கம்மியா நெறைய அதிகடிக பண்ற மாரி இருந்தா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ரிவ்யூ போட்டு விட்டுருவாங்க இப்ப மொத மொத நம்ம பண்றோன்ற மாரி அது கொஞ்ச நாள் வந்து பிக்கப் ஆவ கொஞ்ச நாள் ஆகுல அது வரைக்கு ரிவ்யூ வேணுல்ல அந்த ரிவ்யூ தான மெயின்னு
பண்ணணுனா வேற ஒரு வேலையில வந்துட்டு மெயினா போக்கஸ் பண்ணிட்டு சைட் பிசினஸ இந்த மாதிரி விஷயங்கள்லா பண்ணனு
சைட் பிஸ்னஸ் மேக் ஒன்னு நா தொன்ன கப்பு மெடில் ஒன்னு போட்ருப்பங்க தொன்ன கப்ப போட்டு கடைங்கள்ல சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்த அது வந்து நம்ம எங்க ஹஸ் எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லாததுனால நா ஒண்ட அடிக்கணு நா ஒண்ட பண்ணணுன்றது அதனால மட்டுமே அது எல்லாமே அப்டியே டோட்டலா பிளாங்க்காவே நிக்குது மிஷின் வாங்கி போட்டது அப்டியவே இருக்கு
சோ இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்களோ அது ஒன்னு இல்லை ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நெறைய சைட்ஸ் இருக்கு போலா உங்க நீங்க வந்து செக் பண்ணுங்க அதே பொருள் வந்து ஆன்லைன்ல எவ்ளோ விக்கிறாங்கன் சொல்லிட்டு சோ அந்த வேலைய விட இன்னு கம்மியா வைக்க முடியுமா அப்டின்றத செக் பண்ணுங்க பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அபண்ண முடியு அப்டின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஆன்லைன்ல எப்டி சேல் பண்ணணு எப்டி வந்துட்டு பொருள் விக்கணு அப்டின்னு சொல்றத பத்தி கொஞ்ச கத்துக்கோங்க கத்துக்கிட்டீங்ன்னா யாரோட துணையு தேவையில்ல நீங்க உங்க வீட் ல போட்டு இப்ப ரெடி பண்ணி வச்சுட்டீங்ன்னா மட்டு போது அவங்களே வந்து பிக்கப் பண்ணி அவங்களே கொண்டு போய் வித்துடுவாங்க உங்களுக்கு டைரக்ட் மொத்த அமௌண்ட் வந்துரு
அதான் ஐடியா அதுதா எனக்கு அதுன்னு தெரியல இப்ப எனக்கு அந்த ஆன்லைன் பிசினஸ் பத்தி எனக்கு எந்த ஒரு அனு போவும் இல்ல எனக்கு யாரும் அது மாரி பேசி சொன்னது இல்ல ஆனா மினிமம் பாத்தனா இந்த மேரி பிசினஸ் யாரும் எங்க சொந்தத்துல யாரும் பண்ணல கேட்ரின் வேண கேட்ரின் வேல வேனா செய்யறாங்களே தவிர ஹோட்டல் கடை எல்லாம் எங்க வீட்ல சொந்தத்துல வச்சிருக்காங்க மத்தபடி இந்த மாரி பிசினஸ் யாரும் பண்ணதில்ல அதனால நான் எடுத்து பண்ணலான்னு பார்த்த எனக்கு அது மாரி எந்த ஒரு அனுபவமும் இல்ல